பிசுற சாப்ட்டானா ஆ சாப்ட்ட சாப்ட்ட என்ன சாப்ட்ட
நா என்ன சாப்ட்ட இட்லி சட்னிதா சாப்பிட்ட நீங்க
நா இட்லினா சட்னி
அது உளுந்த அரைச்சி அதுலந்து தண்ணி ஊத்தி சோட்டா மாவு போட்டு பொங்க வெச்சி
இட்லி சுட்டாங்க
ஆ அத கொஞ்ச நேரோ ஃபரிட்ஜில வெச்சி வெளிய வெச்சி
கொழம்ப சட்னி இதுனா சட்னியா
சட்னி வந்து தேங்கா பாத சட்னிதா கொஞ்சோ ஒச்சகல்ல தேங்கா போட்டு அரச்சி அதுல கருவேப்பல தாளிச்சு போட்டு ஆ நல்லாதா டேஸ்ட்டாதா இருக்கு ஆ
என்ன பண்ற என்ன பண்ற
ஹ் நா என்னங்க பண்ண போற சும்மாதாங்க இருக்க நீங்க
ஒம்மாதா இப்போ வெளாடுற கேம் அந்த ஃப்ரீ ஃபயரா
ஆ ஜெயிச்சீங்ளா
ஆ போய பா போயா போயா
ஓ ஓகே என்னென்ன கன் எடுத்து அடிச்சிங்க
எம்ட்டி ஃபார்டி அன்று முதல் இன்று வரை லேப் அரேன்ஜு நம்மளுக்கு எல்லாமே எப்டி சொல்றது ஆப்பொனென்ட்டு எட்டு பேர் வந்தாங்க நா ஒரே ஆள் ஒரே கைல அச்ச ஒரே வெரல்ல ஒரே ரே நா ஆ ஆஹ் ஒரே ஏடோல்லே எ எட்டு புல்லட் வருல எட்டே புல்லட்ல எல்லாமே காலி எல்லாருமே ஹெட் ஷாட்தா ம் பாடி தெர்ல இன்னைக்கு மாரி இது பண்ண மாட்ட ஒன்லி பியூர் ரெட்டு ஆஹ் இல்ல நா அது ஒரிஜினல் கேம் பிளேவே அப்டிதா என் ஏரியா பசங்கள கேட்டா கூட சொல்லுவாங்கோ அது பிறவில இருந்தே அது அந்த ட்ரைனிங் ஆயிருச்சு கொஞ்சோ அப்போதுல இந்தே கொஞ்சோ எல்லாருமே சொல்லுவாங்க ப்ரோ பிளேயர் ப்ரோ பிளேயர்னு அது அப்டியே இதுவாயிச்சு எயிட் இயர் ஓல்டு வேற
ம் அதா அதா உங்க ஏரியால போய் கேட்டா அச்சச்சோ அவுரா ரொம்ப பெரிய ஆளாச்சே அவர்கிட்ட வெச்சுக்காதீங்கப்பானு வாங்க போல டே இந்த திங்கக்கிழம போயிட்டு எல் என் ஜி காலேஜ் பாக்கணுன்டா
இது பிரசிடென்சி என்ன சொன்னாங்கோ
பிரசிடென்சி கெடையாதுன்ட்டானுங்க உனக்கு குடுக்கவே முடியாது நானூறுக் நானூறு கட் ஆஃப்க்கு முன்னூத்தி தொண்ணூறு எடுக்க சொன்னாங்ளே
ஆ அப்டி இந்தா பி எஸ் சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தராங்ளா
ஆமா அப்டி இருந்தா நா ஏன்டா பிரெசிடென்சி போ போற வேற என்னா பெரிய காலேஜ் ஈஸியா போய் சேர்ந்துருவனே ஃப்ரீயா
மதன் வந்து பிரெசிடென்சி ஆக்ச பயோ பாட்னியா பயோ ம்ஹுபிளான்ட் பயாலஜியா
ஏன் அவுங்க கேட்டா கம்ப்யூட்டர் சயின்ஸ் தர மாட்டேன்ட்டாங்ளா காசுக்கு குடுப்பாங்கள்ள நா கேட்டா
தெர்ல பிளான்ட் பயாலஜிதா தந்தாங்ளா அதனால இது எத்துக்கிறான் ஆபிஸ் இது என்னா குரூப்னே தெர்ல பிளான்ட் பயாலஜினு எதோ ஒரு குரூப் சொல்லிக்கிறான் தண்ட்டு இருக்கிறாங்கோ வாங்கினு வந்ட்டுருக்கா
அதான் சந்தோஷு ஒண்ணு இல்ல அது பயோ பயோலஜி பிளான்டோ வரு
அஹ் அஹ்
என்ன ஆச்சுன்னா அம் இவனுங் கேட்கற அந்த சென்டம் எடுக்கிறதா இருந்தா நான் ஏ இந்த காலேஜுக்கு வர போறே சென்டம் எடு எத்துட்டு அந்த மார்க் எடுத்தினு போய் பிரைவேட் காலேஜ்ல காம்ச்சா ஓசிலே சீட்டு தருவா எனக்கு
பின்ன நானூறுக்கு பத்து மார்க்தா கம்மி அதுக்கு எதுக்குடா அந்த உதவாத பிரசிடென்சி
ஆ அதுக்கு நா வந்து பிரைவேட் காலேஜ்ல ஃப்ரீயாவே படிப்பேனே நா எதுக்கு இந்த காலேஜ்ல வந்து நிக் க போறே சீட்டு வேணுன்ட்டு மத்த காலேஜ்தா என்கிட்ட வந்து நிக்கணு சி சேத்துவிடு சேத்துக்குரே அப்டின்ட்டு
கர்ட்டுதா
என்ன பாத்துக் கேக்குறா ஏ அந்த மார்க் எடுக்கலன்னு கேட் ட்டா நா என்னன்னு சொல்லுவே எனக்கு அவ்ளதா வரு அப்டின்னு சொன்னே அவரு பேசுனார் உள்ள ஒரு ஹெச் ஓ டி நம்பர் வாங்கி குடுத்தார் டிபார்ட்மெண்டோட ஹெச் ஓ டி நம்பரு அவரு போய் மீட் பண்ணி பேசுனா தரமாட்டேன்டாங்க வேற என்னடா பண்ண முடியு என் டிபார்ட்மெண்ட்னா கூட சேத்துப்பே அம்பேத்கர் காலேஜ் வந்து போய் கேட்டாதா தெரியு
என்ன சொல்றாங்க அம்பேத்கர்ல
ஐ ஃபர்ஸ்ட்டுவாட்டி அ போனது அதோட போல இன்னு இன்னொரு வாட்டி போனு
சீனிவாசா எங்க சேந்துருக்குறா ஸ்ரீ
அம்பேத்கரு சேர போறே அவ்ளதா ஃபீஸ் கட்டிட்டு சேர திங்கிழம கூப்பிட்டுக்குறாங்க திங்கிழம பீஸ் கட்டிட்டு
நா எவ்ளோ ரெண்டாயிரத் ரெண்டாயிரமா அஞ்சாயிரமா
இன்னு மூணாயிரரூபா இருக்கு
ஏ எஸ்சிக்கு ரெண்டாயிரத்தி எட்நூறு எம் பி சி க்கு அதிகமா இருக்கு
பாக்கலா எப்டின்ட்டு
மொத்தத்துக்குமே சேத்து அவ்ளதா அதுக்கு மேலே ஒரு ரூபா வாங்க மாட்டாங்க அது மட்டுந்தா கட்டினு
அதேதா இந்த பொன்னேரியில மூணாரூபாதா அதிகபட்சமே மூணாயிர ரூபா
கட்டுற அதுக்கு அப்புற எதுமே கட்டத் தேவையில்ல
திங்கிழம பாப்பே என்ன எல் என் ஜில தருவாங்களான்ட்டு தர்லேனா அதுக்கு அடுத்த நாள் போய் அம்பேத்கர்ல கேட்டு பாப்பே அங்கேயு தர் இல்லேன்னா அதுக்கு அடுத்த நாள் நந்தனத்துல போய் நிப்பே
ஆ
எப்டின்னு தெர்ல
நந்தனத்துலா சேராதடா வேஸ்ட்டு நந்தனோ அய்யயோ எல் என் ஜியே பரவால்ல நந்தனோ லாங் போய்ட்டு வேஸ்ட் பண்றத செரி இப்ப நந்தனோ லாங் வேஸ்ட் பண்றது நா எல் என் ஜிலே சேந்துர்லா
ஆமா நந்தநோல்லா இதனமோ
தருனு தருனு சேந்துட்டா பாரு அவ்வளவதா எல் என் ஜி எல் என் ஜி சேந்துட்டா நீ தான சொன்னா அ
ஸ்ரீ ஆகாஷ் எல் என் ஜி சேந்துட்டடான்டா அட்மிஷன் பீஸ் மட்டும் கட் நம்ம அடுத்த நாள் தரேன்னு சொல்ட்டு டீசில்லா குடுத்துட்டு வன்ட்டா
என்னா டீசியா ஓர்ஜினல் டீசியா
ம் எப் அதா சொன்னாங்கோ காசு கட்டுங்க அது அதுக்கப்பறோ வாங்கிக்கோங்க அப்டின்றாங்க
ஆ இப்போ என்னா பன்னப் போராரா இவரு
ஒன்னு இல்ல காஸ் குடுத்துட்டு டீசி வாங்கிட்டு அம்பேத்கர்ல போய் அட்மிஷன் போட போறா
அதுக்கு எதுடா அல்லார்ரா அவன்
இல்லன்னா கூட எனக்கு பிரச்சன இல்ல எப்டி இருந்தாலும் தருனு வாங்கி டுவான் காடி வாங்கிடுவா
பைக்கா ம் ம் எது எல எலஞ்சா யேய் அவன் உன்னல ஏத்தின் போ மாட்டா அவன் கலைய ஏத்தின்னு போவா
அவ அவன் எப்புற்றா ஏறும் அது பாக்க மாட்டாங்களா எல்லாரு ஹலோ யா யாருமே பாக்க மாட்டாங்களா ரோட்ல போறவங்க
டேய் அவன் வீட்ல எதுமே சொல்ல மாட்டாங்கடா வெங்லு ஏத்திப்பற வெங்குல்ல இருந்து யாரும் சொந்தக்கார இல்ல மாஸ் போட்டு போது மூடி மூஞ்ஜலா மூடி போகுது தருணு வீட்ல எதும் கேக்க மாட்டாங்கோ
அவ்ல தானா அப்போ
புரியுதா அ அ அவங்களதான் ஏத்தின்னுபோவா அந்த பொண்ணு பெட்ரோல் போத்து அந்த பொண்ணு டீயூ காஸ் காட் கட்டோம் ஒன்னே ஏத்திபோவான் அவன் அந்த பொன் பொன்னதான் யேத்திப்போவான் இரு அவனுக்கு உன்னேத்திபோமாம் ஜாலியா இருக்குமா இல்ல அந்த பொண்ணேத்திப் உன்னேத்திபோனா ஜாலியா இருமா அவன ஏத்தினுபோனா ஜலியா இருமா
புரீது
நீயும் அபிநயம் நீ அபிநயம் விஜயன் காலேஜ் போறீங்கோ
ஆ
பக்கத்து விடு ஒரு பைய நான் நானு பக்கத் வீடு வெச்சுக்க நீ என்ன ஏத்திம் போவியா அபினயா ஏத்திம் போவியா மச்சா உன்னது ஏத்தின் போம் மட்டும் சொல்லாத டேய் சொல்லாத நீ ஊன் கதன்னு தெரிண்ட டே நான் தான் ஃபஸ்ட்டே சொல்டே நீ சொல் நீ என்ன நீ சொ சொல்றேன் ம உன்னே ஏத்தின் போ முடியாறான்னு சொல்றன் மூஞ்ஞிலச்சா மேரி
நான் அப்புல்லா சொல்லமா
இல்ல வேணா இட்னு வந்து வெங்ளூர் வரையும் வுட்றேன்டா அங்கந்து பஸ்ல வந்துற்றா அப்டின்னு சொல்லுவே இல்ல அதான் உன்ம நானா நான் கூட அப்புத்தான் பண்ணுவே நீ கூட வெங்ல இட்டாந்து வுடுற வெங்கல் கூட வந்து உடமாட்டே நடன்ந்து வாடான் சொல்ட்டு போய்டுவே புர்தா அ பாவி
இதே நான் பண்ணா மட்டா அதே சொல்லி சொல்லி காம்ச்சி வுடவே மாட்டல்ல பத்து வருஷத்துக்கு அதையே சொல்லிக் காம்ப்ப
ஃப்ரெண்டு முக்கிமா ஆளு முக்கிமா ஃப்ரெண்டு முக்யல்ல ஆளுதான் முக்கியம் ஆளு தான் டா முக்கியம்
சேரிப்பா கரட்டுதான் கட்னே
நீ எங்கள கண்டுக்கூட மாட்ட அந்த பொண்ணு நல்லா பெச்சன இவரு ஓடுவாரு கைத்துக்கு நெழிச்சுனு ஹாஸ்பெட்டல் பின்னாடி ஓன் கதை எனக்கு தெரியாத டேய்
அ வார்த்தைகளை கொஞ்சம் தவிர்த்தல் நல்லா இருக்கும்
ஹாஸ்பிட்டல் பின்னாடி தான்றா அது எதுமே இல்லடா நார்மல் தான்றா ஆஸ்பில் பின்னாடி ஓடிற அதுல்லா ப ஆகது அப்டியா ஐஸ்வர்யா என்ணதான் சொல்சாப்
அதும் நானும் பேஸ்றதே இல்யே
அப்டியா
ஆ எப்போ கட்சியா பேசது ஸ்கூல் அப்ப பேசனது அதோட பிளாக் ஆனாய்யிட்டு ஒரு பேசலாதாங்கிட்ட பேசு அதுதா இப்போ ஒரு அதா இப்போ ஒரு புது பையங்குட சுத்தினு இருக்கிதே அப்ரென்ன
தூக்க வேற வர்து நைட்டுக்குள்ள எத்தன வாட்டி பேச முடிமோ மாத்தி மாத்தி நம்ம ரெண்டு பேரு பேசிர்லா நா ஆறுவாட்டி நீ ஆறுவாட்டி
ஏனா டாஸ்க் அதுக்குள்ள முடிஞ்சிருன் நெனைக்கிற
முடியாது
ஏ முடியாது
அந்த பத்
அவர்கிட்ட கேட்டியா நா கரெக்டா பத்து நிமிஷோ வர்றப்போ கட் பண்ணிக்லாமான்ட்டு ஏனா இங்க பன்னென்டு நிம்ஷோ ஆனக்கப்றந்தா கட்டாகுது
நம்போ ரெண்டு நிம்ஷோ பேசிட்டு கூட கட் பண்லா எப்பயு அப் பண்லா தோணுதுனா கட் பண்ணிர்லா ஆனா அத பேசிர்கு அதிகமா போவு அதிகமான நம்பர்கள பேசனா மேரி வரு புர்தா
ஆ
ஆ அதா
அப்போ இப்ப என்ன டைம் ஆயிட்ருக்குது எட்டாயிட்டுக்குது கரெக்டா ஒரு பத்து பத் பத்து னு ப பத்துனுப்பதுக்கு பண்ணிடு
ஆஹா இப்ப எட்டுலருந்து ரெண்டு அவுர் பேசுனா போதுன்டா ஒரு அவர் அம்பது நிமிஷமா நீ ஒரு அவர் நா ஒரு ஒரு ரென்டவர் பேசனு கரட்டா இருக்கு ஏழு நாப்பதா எட்டு நாப்பது ஒம்போது நாப்பதுனா முடிச்சர்லா ஆளுக்கு ஆயர ஆயர வாட்டி என்ன சொல்ற கரக்டா இருக்காது
நீதா என்னோட அதிகமா டாஸ்க் முடிச்சிருக்கற
டேய் நா முச்சிகிறனா நா எல்லாருக்கு முச்சிட்டு முச்சுகிறே நீ உனுக்கு மட்டு செல்ஃபிஷா முச்சிகிற
எனக்கு மட்டு செல்ஃபிஸ் இல்லே இப்ப பாக்கமட்டா ஃபோன் பண்ணி எனக்கு பேசிருந்தா
த்தன வாட்டியா
நா ஒரு மூணுவாட்டி பேசிருப்பா
நா பேரு நா ஏ ஃபர்ஸ்ட் அவுங்ள பண்ண சொல்ட்டு நா பேசிட்டு அப்பற தா நா பண்ணனே பிரவீன்லா அப்டிதா பண்ணா அவனுக்கு அஞ்சிவாட்டி பண்ணி குடுத்த நா அஞ்சிவாட்டி பண்ணின எங்க கூடலா அவுனுக்கு மூணு வாட்டி பண்ணி குத்தா நா மூணு வாட்டி பண்ணிகின
ம் செல்ஃபி செல்ஃபிஷ்ன்டில்ல பார்மெட்டா எப்ப வேணா எனக்கு ஃபோன் பண்ணி ப்ப இப்ப கூட நா சொன்ன பன்னெண்டு மணிவரைக்கு நா ஃப்ரீ எவ்ள வேனா ஃபோன் பண்ணி பேசுறான்ன அவந்தா எதோ வேலையா இருக்றன் சொல்ட்டு போய்ட்டா
சரி பத்து நிமிஷ முடிஞ்சிச்சு நீ பண்ணு
ஆ சரி